அலோ தோழி தோழி வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க தோழி
நல்லா இருக்காங்க தோழி வீட்ல இந்த பாப்பா பசங்க பசங்க இருக்காங்களா நல்லா இருக்காங்களா எல்லாரு
எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி சொல்லுங்க தோழி என்ன டாபிக் பேச போறீங்க
நா சும்மா அப்டியே ஜாலியா பேசுறே ட தோழி என்ன இருக்கு எல்லாமே நம்ப ஃபோன பத்தி சேமிப்ப பத்தி எல்லாமே கொஞ்ச கொஞ்சொ பேசலா சமில சமி சமையல பத்தி எல்லாமே கொஞ்ச கொஞ்சமா பேசலா
ஆ ஓகே தோழி பேசுங்க எனக்கு நல்லா வந்து நா வெஜ் நல்லா சமைப்ப நான்வெஜ் நல்லா சமைப்பன் தோழி
அ நானு நல்லா சம நா அப்படிதா தோழி ரெண்டுமே நல்லா சமைப்பே வீட்ல இருக்குது வீட்ல மட்டும் இல்ல வெளிய இருக்கவங்க சாப்ட்டு நல்லா இருக்குதுன்ற அளவுக்கு சமைப்பே ஏ ச சமையல் பண்றதுனு ரொம்ப பிடிச்சமான விஷய
அ எனக்கு ரொம்ப பிடிக்கு தோழி ஆனா இது ஒரு ஆஃப்னவர்னத்ல செஞ்சிட்டு வெளிய வந்துருனும் அப்டின்னு பன்றது மட்டு நெனைப்பே தோழி நானு ரொம்ப நேரம் கிச்சன்ல இருக்க கூடாது இருக்க கூடாது
ஐய ஆமா இப்ப எல்லா எங்க நிக்க முடியுது அந்த அனல்ல அந்த வெய் வெயில் எப்படி இருக்கு தோழி உங்க ஊர்லாம்
எங்களது எல்லா ரொம்ப வெயில் தாக்கம் ஜாஸ்தி தோழி எப்ப மழ வரும் ரும் அப்டின்றப்ப இருக்கிறோம் தோழி நாங்க இல்ல
அப்டியே வறண்ட பூமி ஆயிப் போச்சி இங்கயும் அப்படிதா இருக்கு
அப்டிங்களா அதுதா
மழையே இல்ல சுத்தமா என்ன பண்ண போறோனே நெருப்பு மாரி இருக்கு சு தோழி அப்டியோ பண்ணி ஒரு சாப்பாடு நிம்மதி சாப்பாடு நிம்மதிய செய்ய முடியல செஞ்சி சாப்பாடு நிம்மதிய சாப்பட முடியல சரிங்களா ரொம்ப கஷ்டமா இருக்குதுபா பசங்கல்ல பசங்களுக்கு எல்லா ஒடம்புல ஒரு மாரி சிகப்பு சிகப்பா கொஞ்சோ இந்த வேர்க்குறு மாரி வந்துட்டு ரொம்ப அவஸ்தப்படுறாங்க பசங்க இந்த வெயிலாலேயே
நீங்க நொங்கு இந்த நைசில் பவுடர் எல்லா போட்லால்ல
எல்லா பண்ணிட்டு இருந்தாலு அந்த அந்த வெப்பத்துக்கு தாயும் கொஞ்ச நாள் ஆமா அந்த வெப்பத்துக்கு அப்டியே அத போடும்போது நல்லா இருக்கு அதுக்கு போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் வுட்டு திருப்பி அப்படியே வந்து வந்து போவுது
ஓ அப்
ஆமா அது மாரி ரொம்ப வெப்பமா இருக்கு தோழி என்ன பண்றதுன்னு தெரியல என்னைக்கிதா இந்த மழ பெய்யுமோ என்னைக்கிதா ப ஆட்டு குட்டி ரெண்டு மூணு வச்சி வச்சிக்கறோமா அதுக்கு தீவணை கெடையாது செரிங்களா பாக்க வேண்டியதா இருக்குது
அப்படிங்களா தோழி சரிங்க தோழி
மழ நல்லா கொஞ்ச அடிச்சிதுன்னு வச்சிக்கோங்களே பில்லு மொளைச்சிடும் அதுங்களுக்கு தீவணை ஆயிடும் நானு கடவுள்ல வேண்டிக்கிட்டு தா இருக்கே என்னைக்கிதா ஒரு மழ குடுக்க போறாரோ என்னாவோ என்ன பண்ண போறது தெரியல தோழி
கடவுளுக்கே தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு தோழி
அத டேஷ்டு இருக்காரு போலருக்கு அவரு
அ அவரு அப்டிதா அவரு அவரு அது போலதா இருக்றாரு அடல் ஜாஸ்தியா இருக்குது நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க தோழி
நா அசைவோ நல்லா சமைப்பே தோழி
அ செரி எனக்கு சிக்கன் கிரேவி சொல்லுங்க
கண்டிப்பா சொல்லித் தரே தோழி இப்ப அரகிலோ சிக்கன் எடு அர கிலோ கோழிக்கறி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்ளே அதுக்கு வந்து ரெண் ரெண்டு நார் ச சின்ன சின்ன சைஸ்க்கு ரெண்டு வெங்காயோ ரெண்டு ரெண்டு பெரிய பெரிய தக்காளி ஒண்ணு செரிங்களா நல்லா பொடி பொடிசு கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிட்டு கொஞ்சோ எண்ண கடாயில் நா கொஞ்சோ கோழிக்கு நல்ல கழுவி ரெண்டு மூணுவாட்டி கொஞ்சோ கழுவிட்டு மஞ்ச தூள் கொஞ்சோ போட்டு கழுவி வச்சுட்டு நல்லா தண்ணி வடுகுன பெறகு ஒரு கடாய் வச்சு வச்சுருங்க அடுப்புல செரிங்ளா கடாய் வச்சுட்டு எண்ண ஊத்துங்க கொஞ்சோ எண்ண தாராளமா ஊத்துங்க ஊத்திட்டு மொத வந்து சோம்பு போடுங்க சோம்பு போட்டுட்டு சோம்பு நல்லா வெடிச்ச பெறகு வெங்காயத்த போடுங்க வேங்க வெங்காயோ வந்து கொஞ்சோ நல்லா செ கொஞ்சோ செகக்க வர செகப்பு வர வர வர அவ கண் ஒரு மாரி கண்ணாடி பதோ தாண்டி வருதுல்லையா அப்போ வந்து கொஞ்சொ கொஞ்சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க ஒரு ஒன்டு ஒரு ஸ்பூன் போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டீங்கன்னா அதுல நல்லா வதக்கி நல்லா வதக்கும் போது என்ன பண்ணுங்க ஆ கோழி கறி எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கோ இல்லையா அத எடுத்து போட்டுருங்க ஆனா இப்போ நல்ல எண்ணெய்லே கொஞ்சோ கோழிகறி நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அதுக்கு மேல வந் ந்து கொஞ்சோ மஞ்சாத்தூள் உப்பு நம்ப மொளகாத்தூளு நீங்க என்னா மொளகாத்தூள் வச்சிரு க்கீங்க அரச்சதா இல்ல கடைல வாங்குவீங் ஆ அதா ஆமா நாங்களு அப்டிதா அரச்ச மாவு காரத்துக்கு ஏத்த மொளகாத்தூள் உப்பு போட்டுக்கோங்க அப்பறோ தக்காளி போட்டுட்டு நல்லா கொஞ்சோ அ ந கலந்து விட்டுட்டா ஒரு ரெண்டு நிமிஷோ அப்டியே சூட்லயே அந்த எண்ணைலே தக்காளி எல்லா எல்லாமே சேந்து வேக விடுங்க மூடிடுங்க அதுவ் நல்லா வுட்டு தண்ணி கொஞ்சோ தண்ணி அப்டியே தண்ணி தண்ணியா வரு கொஞ்சோ சைடுல அப்டியே அப்றோ என்ன அத எடுத் திருப்பி கெளாரி விட்டுட்டு ஒரு அர டம்ளர் தண்ணி ஊத்துனீங்கன்னா எ கோழி கறி மொத்தமாவே ஏழு நிம்ஷோந்தா வேகனு
ம்
பா ரொம்போ ரொம்போ நேரோ வேக கூடாது ரொம்போ நேரோ வே வேஞ்சிச்சுன்னா அது ஒரு மாரி க க கடிக்கவே முடியாது அந்த மாரி ஆயிடு ஆமா ரொ ரொ ரொம்போ ரொம்போ கஷ் டமாயிடு அது வந்து இழு ரொம்ப வெந்துச்சுன்னா முத்துன மாறி ஆயிடு அது ஏழு நிமிஷோ வெந்தாதா அது நல்லாருக்கு கோ கோழிக்கறி அதுக்கப்றோ என்ன பண்ணு கடசீல எறக்கும் போது ஒரு ஒரு பிடி கொத்தமல்லியு கொஞ்சோ மெளகு தூளு தூவி விட்டுட்டு அது மேல மேலோட்டோமா தூவி விட்றல்ல அது ரெண்டுத்தியு எறக்கி வச்சருங்க அவ்ளோதா முடிஞ்சே போச்சு
ஆ சூப்ப சூப்பர் பெப்பர் தூள் எல்லா போட மாட்டீங்ளா தோழி
தூள் சொன்னனே
ஆ மெளகுத்தூள் சொன்னீங்க ஓகே ஓகே ஓகே உப்பு லா த்து வுட்டு எறய எறக்கிட வேண்டியதா சூப்பர் சூப்பர் சூப்பர் சகோதரி
கோழிக்கறி வேற ஒன்னு இல்ல நீங்க எப்டி செய்வீங்க இதே மாரிதானா
நா நீங்க வந்து வி வ வெங்காயோ தக்காளி வந்து வணே கட் பண்ணிட்டு போயிங்க நாங்க மிக்சியில லணக்கிட்டு போடுறோ தோழி
அது கொழம்புக்கு நா அப்டிதா பண்ணுவே சிக்கன் கொழம்புக் கோழிக்கறி கொழம்ப நா அப்டி பண்ணுவே வறு த்துக்றதாந்தா இப்டி பண்ணுவே
இப்டி பண்றீங்க ஓகே ஓகே வேற என்ன செய்வீங்க தோழி
நா வந்து மீன் கொழம்பு நல்லா வப்பே இதே இதேதா மீ மீன் கொழம்பு இப்டிதான்ன வேணு ஆனா என்னன்னா அதுல வந்து வெங்காயோ சேக்கும் போது கொஞ் சின்ன வெங்காம் தட்டி சேக்கணு காரௌ ஏறு அந்த காரோ எறங்குனாதா மீன் கொழம்பு ரொம்ப காரமா நல்லா வரு
ம் வங்காயோ வந்து தட்டி சேத்தணு
ஆமா நாங்க வந்து பத்து பத்து பன்னெண்டு உரிச்சு வச்சிருங்க பெரியவெங்காயோ நா பொடிச்சா நறுக்கு வெச்சுக்குனு அதிகாய்ட்டு கொஞ்சோ எ எல்லாருக்கு தாளாரமாதா ஊத்தணு ஊத்திட்டு வெந்தியோ கடுகு உளுந்துப்பருமப் போட்டு தாளுச்ட்டு கருவாப்புல பூண்டு வெங்காயெல்லா தாளிச்ட்டு இந் சின்ன வெங்க தட்டி வச்சிருக்கோ பாருங்க அதையு மொத்தமா வெங்காயத்து கூட போட்டு நல்லா வதக் கீர்னு வதக்கிட்டு அதுக்கொச நல்ல செகக்க வர நேரத்துல வந்து ஒரு புடிக்கு ஒரு கொட்ட புளி கரச்சு வச்சுக்கணு வச்சுக்குனு அதுக்குள்ளயே மொளகாத்தூள் உப்பெல்லா போட் டு ப மஞ்ச பொடி போட்டு நம் ஏற்கன அத பாத்தட்ணு ருசி பாத்து வச் சுட்ணு அத செரிங்ளா அ நல்லா வேகுது பாருங்க நல்லா செகப் பான பெறகு தக்காளி போட்டு நல்லா வேவிடணு ரெண்டு எல்லா வெந்டு மசிஞ்சு நல்லா வரு ஒன்னா வரு அப்ப என்ன பண்ணு இந்த மழ கரச்சு வெச்சுக்கறோ இல்லயா அது எடுத்து அதுல ஊத்து அத அத எடுக்க அதுல ஊத்திட்டு ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷோ நல்லா கொதிக்க விட்டுட்டு மீன நல்லா கழுவி வச்சுக்கின்னு எறக்க மூ மீனு மூணு நிமிஷத்துக்கு வெந்துரரு சரிங்ளா கொழம்பு நல்லா கொன்ட வெந்த பெறகு இறக்குற டைம்ல என்ன பண்ணு மீன போட்டுருணு
சேரிங்க தோழி
சோ மூடி வச்சிட்டு கொத்தமல்லி அதேமாரி தூவி விட்டுட் ட ஒரு மூணு நிம்ஷோ கழுச்சு எறக்கி நம் மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு
சூப்பர் சூப்பர் சூப்பர் இட்லி தோசைக்கெல்லா செமையா இருக்கு ஆ ஆ நீங்க சொல்றது எனக்கு வாய் ஊருதுன்னா பாத்துக்கோங்க அப்டி
கண் கண்டிப்பா நா அவ்ளோ நல்லா சொல்லிருக்கேனா நன்றி நன்றி சமைக்கறது அப்டிதா நானு தண்ணியா வைக்க கூடாது ரொம்ப ஆமா ரொம்ப திக்கா நீ அம்ம நல்லா ஒரு அ அந்த வாணல்ல வந்து அந்த மீன் குழம்பு ஒட்டாம அப்பிடியே வரணு பெரண்டு வரணு அந்த மாரி வைக்கணு
அய்யோ பக்கத்துல இருந்தனா இந்நாரோ அன்னாடு ஓடியாந்துட்டு இருப்ப தோழி நீங்க வேற
கண்டிப்ப வாங்க நா செஞ்சுத்தர
நீங்க எங்க இருக்கீ இல்ல நீங்க சொல்ற பதவே எப்புடி இருக்கு தெரிமா ஐய்யோ இப்பயே சாதோ சுடு சாதோ குத் தாங்கனா போட்டு சாப்பல்லா அப்டின்றாப்பதேக்குறீங்க
சொல்றதில்ல நா செய்றதே அந்த மாரிதா செய்வனே தோழி உண்மையாவே செய்யாமயே சொல்ல முடியாதுங்களா செய்லன் எப்டி சொல்
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா நெ சொல்ற மெத்தடு இப்பயே சாப்ட்டட்லா போல இக்குது வாய் ஊறுது அந்த அளவுக்கு சொல்லீட்ருக்கீங்க மீனம் கண்டிப்பா தோழி அ கூப்பட்றார் பாரு ஆ செரி சொல்லுங் சூப்பர் தோழி
அரிசி ஊர வச்சுட்ட நானு
ஐயோ உண்ம அதுதா நீங்க சொல்ற மெத்தடு திக்னஸு அப்டி இப்டின்றது ஒரு மீன் கொலம்பு யாருக்கு புடிக்காதுதுனு சொல்ல முடியாது இல்லீங்ளா ஆனா அதனால கொஞ்சே நீங்க சொல்ல சொல்ல வந்து ஆ இது ஆவுது எனக்கு
இந்த மாறி செஞ்சு கொடுத்தீங்கனா ரெண்ணாள் ஆனாலு
கண்டிப்பா தோழி நானு சண்டே சேஞ்சுட்டு ஒங்ளுக்கு ஒங்க நம்பருக்கு நா வாட்
கண்டிப்பா பண்ணுங்க அன்னைகே பண்ணப்ப எதுனா டவுட் இருந்தா கூட கேளுங்க நா சொல்ற சேரீங்ளா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா வேற எதுனா சொல்லி குடுங்க
ஆ கண்டிப்பா நம்ப குக் பண்ற விதத்துலதா எல்லாமே இருக்கு வேக வக்கிறோ இல்லயா
ஆ
டேஸ்ட்டு மாறிடு
அப்டிங்ளா தோழி ம்
ரொம்ப க அடுப்பாண்ட போய்ட்டனா ஒன்னொன்னு விஷ்யத்தையு பாத் பாத்து ரொம்ப விரும்பி அப்ப இது சாப்ட்டாங்க எ எ என்ன சொல்வாங்க வீட்ல என்ன சொல்வாங்க வே வே வேற இப்ப ஒருத்தோங்களுக்கு சமச்சு குடுக்குனு வச்சுகோங்ளே இத சாப்ட்டு அவுங்க என்ன சொல்வாங்க அந்த மாறி எதிர்பாத்து சமைப்பே நானு ஆனா செய்ற ஒரு ஒரு விஷ்யம் ரொம்ப நல்லா வரு என்ன வேனு பெருமக்காக சொல்லிக்கல கடவுள் குடுத்த ஒரு சின்ன வரோ எனக்கு அது ம் ய
சொல்றதுக்கு நீங்க பெருமைக்கு சொல்லல நீங்க சொல்ற விதத்துல எங்களுக்கு போது ஆ ஃபுல் ஆயிடுச்சி பா அப்டின்றா போல திருப்தினெசு இருக்கு அதுல நெறையா நாங்க கேட்டிருக்க நா ஒரு பியூட்டிஷியன் தா இல்லன் சொல்லலிங்க தோழி ஆனா நீங்க சொல் ற மீன் கொழம்பு வந்து அப்டியே சாப்டுர்னு அப்டின்ற போல ஒரு இதுல இம்ப்ரெஷன் குடுத்துட்டீங்க ஆமா தோழி அந்த அளவுக்கு சொல்லிருக்கீங்க எனக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர் ம்
இப்ப தோழி நானு
ஆ அப்டிங்ளா தோழி ம்
அந்த இது கூட நா நல்லாவே நல்லா சமைப்பே சமைக்க சொல்றது கட வுள் வரோ இருக்குது வச்சுக்கோங்ளே
ஆ
சமைக்கிறது கடவுள் குடுத்த ஒரு வரோ எனக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு கடவுள் குடுத்த வரோ நம்ப கை ஒரு பக்கோ தான தோழி எல்லா நம்மள கை பக்குவந்தா அது
ஓ கண்டிப்பா வாங்க நீங்க வந்தன்னைக்கு நா மீன்கொழம்பு செஞ்சு குடுக்
நீங்க சொன்னது நா சண்டே சேஞ்சிட்டு ஒங்க வாட்ஸ்சப்ல சென்ட் பண்றே வேணா பாருங்க உங்கட்ட வேணா டிப்ஸு வேணா கேப்பே இன்னு வேற என்ன போன்னு சொல்லுங்க தோழின்ற பாருங்க நிஜமா சொல்ற நல்லா சூப்பரா சொன்னீங்க தோழி யாரு இப்டி சொல்லுல எல்லா பேசுறோ நல்லா சூப்பரா சொன்னீங்க தோழி
நன்றி நன்றி நால
சூப்பரா பேசுறீங்க நல்லா பேசுறீங்க நெஜமா சூப்பரா இருக்குது நீங்க நீங்க ரேணுகா ரேணுகு அப்டின் போட்டிருந்தீங்க சே இவுங்க லேடி தானே ஆ அப்டின்ட்டு தானு
இல்ல அதே
அதனால தா வந்த லைனு
பிரச்சன இல்ல தப்பு கெடயாது தப்பு கெடயாது நீங்க நீங்க என்ன நல்லா செய்வீங்க
தோழி என்னோட டேர்ன்ல அத்துங்ளைங் இப்ப நீங்க சொல்ட்டீங்க நா ஒங்களுக்கு வரே இன்னு ஒரு அஞ்சு நிம்ஷத்த ஒரு ரெண்டு நிம்ஷோ சொல்லிடுங்க எதுனா பேசுங்
அப்டியா செரி ஓகே ஓகே ஓகே ஆ ஆ நா ஓகே புரிஞ்சிச் புரிஞ்சிச் எனக்கு
ஆ புரியுதுங்ளா ஆ சொல்லுங்க
பண்றாங்க
என்னாங்க தோழி
பசங்க பசங்க எத்தன பேரு
பசங்க எனக்கு வந்து கல்லே காலேஜ் மிஸ்டு வேலைக் போய்ட்ருக்காணுங்க ரெண்டு பேரு
ஓ அப்டியா செரி செரி வன்டாங்ளா காலேஜ் இருந்து வன்டாங்ளா
ஆ ரெண்டு பேருமே வந்துட்டு சாப்புட்டு கீழ இது இன்ஸ்டியூட் வரையு போயிருக்காங்க ஒத்தரு ஒத்தரு எங்கோ ஃபோ ஃப்ரண்டு கூட போயிருக் தருக நா ஆமா தோழி ம்
சூப்பர் இப்ப வீட்டுல
அ ஹஸ்பண்ட் இருக்காங்க ஹஸ்பண்ட்கு ஒடம்பு முடில வீ்ட்ல தா இருக் காரு டெல்லி போலீஸா இருக்காரு அ ஸ்டோக் அட்டாக் ஆயிச்சி இப்ப வீட்
அப்டியா எப்டி இப்போ பேம்லி ரன் ஆகுது
அவரோட பின்ஷன் வருது தோழி நானுமபார்லர்ல அப்டி இப்டி செஞ்சிட்ருக்க சம்பாதிசிக்க பெரியவ சம்பாறிக்றா அப்டியே போது தோழி ஆ சொந்த வீடுங்க தோழி நா ஒ இப்ப நா வற இருங்க
கண்டிப்பா கண்டிப்பா வா கண்டிப்பா வாங்க வாங்க அ வாங்க